ஹலோ
நெட்வொர்க் இஷ்யூஸ் நெறைய இருக்
ஸ்சு அதா பாதில கட் ஆயிடுச்சு ஃபோனு நானு கால்ல வெள்ளி வரிக்கு ஹலோ ஹலோன்னு சொல்லி பாக்குற ஒண்ணு வேலைக்கு ஆவுல
அந்தா நெட்வொர்க் இஷ்யூஸ் தா
ம் நெறைய எடத்துல இப்ப அதா நடக்குது நெறைய எத்துல இப்ப அதமா நடக்குது ஃபுல்லா நெட்வொர்க் இஷ்யூ தா நடக்குது அது எங்க ஒன்னுமே கிளியரா ஃபோன் வச்சு பேசியிருந்தாலு அந்த நெட்வொர்க் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு நமக்கு இங்க
என்ன பண்றாங்க வீட்ல எல்லா
இப்ப தா எங்க நாத்தனாரு கட வச்சுருக்காங்க துணிக்கட அந்த ரென்டல் ஷாப் இருக்குல்ல இந்த நகசீட்டுல்லா ஃப்ராக்கு ரிசப்ஷனுக்கு கோட் சூட்டு அல்லா அவுங்க ரென்டல் ஷாப் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு அவுங்க கடையில ஃப்ராக் அந்த ஒயிட் ஃப்ராக்ஸ் தனியா கலர் ஃப்ராக்ஸ் தனியா இப்ப அவுங்களா பேய் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வர இப்ப கடைக்குதாத நீ கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்களா ஃப்ராக் ஆர்டர் பண்ணிருந்தாங்க விருதாச் விருதாத் சலமா ஆ அங்க இருந்து அதா சொல்ட்டு போனாங்க இப்ப அதா போய் விட்டுட்டு வந்த இப்பதா நா போய்
செரி செரி செரிங்கப்பா பசங்க என்ன பண்றாங்க விளையாடுறாங்களா
அவுங்க இப்ப அவுங்க ஹஸ்பண்ட் ஆஃபிஸ் கெளம்புனாங்க அவுங்க கூடயே எங்க நாத் தனார் வீட்ல எறக்கி விட்டாங்க பசங்க இருக்காங்க அவுங்க பசங்க பக்கத்து பக்க ரெண்டு தெரு தள்ளிதா விட்டுருங்க சொல்லி ஏ பொண்ணு ஒரே அழ செரி கொண்டு போய் விட்ருங்கப்பான்னு சொல்லி இப்பதா அனுப்பி வச்சுருக்கே சின்னவ மட்டு தா உள்ள டி வி பாத்துட் இருக்கா டி வி போட்டாச்சு யூடியூப்பு அதுல அவ்ரு எதாது பொம் படொ வச்சு பாத்துட் இருப்பாரு
அப்போ பிரச்சன இல்ல
இன்னொ ஊ ஊ ஊ ன்னு சினிங்ட்டே இருப்பாரு
ஆமா ஆமா தூங்கிட்டாரு நானு இப்ப தா சாப்பாடு இன்னொ முட்ட வேக வச்சு மட்டு எறக்கிட்டு இருக்குறே எல்லாத்தையு கட் பண்ணி செய்யணு தக்காளி தொக்கு செய்ணும் ம்
வெளக்கிட்டு இருக்கே இது முட்ச்தா வேல நம்மள் ஓடு
அப்டியா செரி செரி இப்ப ஹஸ்பண்ட் வேற லீவு போட்டாரு போலா அப்டின் தா பாத்துச்சு காலைல எழுந்து என்ட கேட்டாரு போலாமா அப்டின்ட்டு இல்லப்பா அங்க அங்க வேற எதோ டெத் வேற ஆயிடுச்சா எதோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பாட்டி அப்டின்னாங்க
பாதயும்
ஆ அதுனால நா வர்ல அப்டின்னே சொல்ட்டே வேண்டாம்ப்பா போக வேண்டா அப்றொ கொழந்தக்கி ஏற்கனவே கிசு தங்கிட் இருக்குது
பாக்கணு
ஆமாப்பா இது நால வேண்டா நம்ப பாத்துக்கலா விடு இன்னொரு நாளக்கி இப்ப ஒன்னாந்தேதி செக்கப் போனு பா எனுக்கு வேலூருக்கு தா அப்பறொ அப்டியே போயிட்டு வந்தட்லா அப்டின்னுட்டு தா
அ அப்புடியா அப்போ அப்போ போயி கூட பாத்துக்கோ குணமாகி இப்ப நா பாப்பா சப்போஸ் ஏதாது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது நம்மக் கஷ்டொல்ல இவ்ளோ நாள் நல்லா பெருசு இல்ல இப்பதா பையன பாத் பத்தரமா பாத்துகுங்க இந்த வெயிலுக்கு வேற எது ஏதோ வருது இந்த வெயிலுக்கு பசங்களுக்கு கட்டி வருது வெயிலுக்கு ஜொரொ வருது
அ லாஸ்ட் மந்த் என்ன ஆச்சு எ எ ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரெண்ட்டு அவுங்க வீட்ல நாய் வளக்குறாங்க அது எல்லாத்து ட்யுமே ஜாலியா விளாடு எல்லாமே பண்ணு அந்த மாதிரி என்ன ஆச் து எ மேலே விளாட்றப்போ அதோட நெயில் பட்ருச்சு கால்ல ஆ நான் வந்து கேர்லஸா விட்டுட்டே எங் எ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னே சொன்னதுக்கு அவுரு கு பையு ஏன்னா கொழந்தைக்கு வேற இருக்கா அதுனால சேரி உண்மய சொல்லு இந்த ராபிஸ் நோய் எல்லா வருதுன்னு சொன்னா ஆ அந்த மாதிரி உண்மய சொல்லு பத்து முற கேக்குறாரு உண்மய சொல்லு நெயில் தா பட்டுச்சா இல்ல கடிச்சுச்சா நெயில் தா பட்டுச்சா இல்ல கடிச்சிச்சா அப்டின் ஆ அப்டித்தா மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருந்தாரு இல்லப்பா நிஜமா இல் இல்ல நெயில் மட்டுந்தா பட்டுச்சு அப்டின்னா அதுக் போய் என்னா பா இருக்கு அதெல்லா ஒன்னு இல்ல செரியா போய்டு அப்டின்னு அதுக்கே பிரைவேட்ல ஒரு இன்ஜெக்சன் போட்டுட்டு அப்பறொ கெவுர்மெண்ட்ல போயி ட்டு அந்த மூனு இன்ஜெக்ஷனு நாலு இன்ஜெக்ஷனு போட்டுட்டு வந்தே
ஏன்னா அது வசால்ட்டா நம் விட்டுட்டொ சப்போஸ் அது நமக்கே தெரியாம ஒடம்பு
நேத்து நியூஸ் பாத்தம்ப்பா சோஷி யல் மீடியால நேத்து நியூஸ் பாத்தே இந்த மாதிரி வீட்டுல வளக்குற நாய் தானா அந்த பொண்ணு இந்த மாதிரி விளையாடுற போது இதே மாரி தா நெயில் பட்டுட்டு இருக்கு அதெல்லா ஒன்னு இல்ல அப்டின்ட்டு காயொ வந் சின்ன காயொந்தானா ஆறிடுன்டு விட்டுட்டு இருக்குறாங்க விட்
டாங்க அது ரொம்ப எஃபெக்ட் ஆயி காட்டிர்ச்சா
ராபிஸ் நோய்க்கு அறிகுறி இருந்து ரெண்டு நாளா ஒடம்பு சரி இல்லாம‌ படுத்துருக்குது ந செரியா ஹாஸ் பிட்லுக் கூட்டு போனா ராபிஸ் நோய்க்கு அதிகுறி இருக்குன் இன்ஜெக்ஷன்லா போட்டு சிவியரா ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்குறாங்க
ஆ
அப்ப கூட காப்பாத்த முடிய்லியா
கட அதலா சொல் அ ஃபஸ்ட்டு நம்ம அத பத்தோ இது சின்ன விஷ்யோ தானே சின்ன விஷ்யோ தானே நம்ம விட்டுடோனா அதுக்கப்பற அதுவே நா தெரியாது நம்ம யோசிப்போ அப்யே இது பண்ணிர்க்கலாமே நம்போ
ஆமாமா அதுக்கே ஆட் டூ மந்த்ஸ் முன்னாடி கரெக்டா மார்ச் லியா என்னன் தெரியில மாமனாருக்கு தககேண் இயர் ம் தெவுஷோ போச்சு அப்போதா எங் எல்லாரு வந்துருந்தாங்க எங்க வீட்டுக்கு எங்க நாத்னாரு எங்க மாமியாருக்கு நாத்னார் டெல்லாருமே
அ
வந்துருந்தாங்க இவுர் எதுக்கோ வேலயா ஒரு எடத்துக்கு போனாரா அங்க குட்டி போட்டுருக்குதா என்னான் தெரில நாயி எங்க குட்டிய தூக்கிட் போய்டுவாங்களோன்ட்டு வந்து கட்ச்சிட்ருக்
ஆரி அது ஒரு பயோ எங்க தூங்கிட்டு போயிடுவாங்களோ நம்ம குட்டிய அப்டின்னு
நாய் வந்து கட்ச்சுட்டு இருக்குது அ எங் பெரிய மாமியார் தா கூட்ட்டு போனாங்க எதோ வேல்யா நா சொல்யு கேக்கவே இல்ல அவசரப்படாதீங்க பொறுமையாருங்க அப்டின் சொல்யு கேக்குல
ம் ஆ
ஏ பேச்ச மீடியு போனாங்க அவசரோ அவுங்ளுக்கு எல்லாத்லியுமே அவசரோ
புரில
எல்லாத்துலிமே அவுங்களுக்
அவசரம்
ஆ இப்பவே செஞ்சிட்ணு ஒரு விஷ்யோ அ ஒரு விஷ்யோ நா கேள்விப்பட் த அப்பவே செஞ்சிட்ணும பண்ணிட்ணு அப்டின்னிட்டு எனக்கு அதல்லா இல்ல பொறும்யா இருங்க அப்டின் சொன்னா சொல்ல கேக்குவே இல்ல அன்னக்கி கூட்டு போய்ட்டாங்க எனக்கு சரியா கோவ வந்துச்சு புடுச்சி கத்தி விட்டுட்ட நா எவ்ளோ சொன்ன கேட்டீங்ளா இந்த வலி எல்லா நீங்ளா அனுப்விக்கிறீங்க இவ தான அனுப்விக்கிறா பிப்டின் கத்தி விட்டுட்ட அவுங்ள புடிச்சிட்டு உங்ளாலதா வந்துச்சு இப்போ இந்த வலி வாங்க்க முடியுமா உங்ளால வாங்க்கோங்க பாக்லா
ம் அது அபவுளோ அவுள்தா அது ஒரு இதுவா இஷு வாடு வீட்ல
அதேதா அன்னக்கு அவுள்து ஒரே சந்தி ஆய்ச்சு எங்க மாமியார் ஒரு பக்கோ கத்துறாங்கே அவுங்க அக்காவ புடுச்சு அ நா சொல்றதே கேக்க மாட்டுக்குறன் ஆமா ஆமா எங்க மாமியார் மாமியார்க்
அ அ ஓகே ஓகே நா பெரிய பெரியமாம் கியா இன்னவொனே இப்டியே பகல ரெண்டு ஆந்தமே காட்டிக்கிட்ருப்பாங்கல்ல அண்ணா தம்பி அதா ப்டி நெனச்ட்ட நானு அ ஆமா ஓகே ஓகே
செரி அப்ப இப்போ எங்க மாமியாரு நா கத்தற்த பாத் எங்க மாமியார் ஒரு பக்கோ கத்தி உட் டாம ஏன்னா கொழந்த வேற இருக்கா பாவோ நாங்க ரூம்ல இத படுத் க்குறுது இல்ல வெளிவே பட்த்துக்குட்டா கூட சேரி என்ன நடக்குன்னு எந்துர் டைம்ல என்ன நடக்குனே தெரிய்ல நம்புளுக்கு அ அந் அந்த மாதி போய்ட்டு அவரு இஞ்சக் ஷென் போட்டுட்டு வந்துட்டாரு எல்லாமே பண்ணிட்டுதாம்ப்பா இருக் தாரு இருந்தாலு அத் அது வரிக்குமே கொழுந்தகிட்ட வரவே இல்ல ஆ கொழுந்தகிட்ட வரவே இல்ல எங்க அவுரே சொல்றாரு வேண்டா நா வர்ல உள் நா வந்து படுக்கல கொழந்த பக்கத்துல
லேசா ஏற்க்னவே கொழ்ந்தைக்கு ஒடம் முடியாம இருக்கு அப்டின்னு அவுருக்கு ஒரு பைய போனது திரும்ப எதா ஆய்ட்ச்சினா என்னா பண்றது பெரியவன்னா அட்ஜஸ் பண்ணிக்கலா கொழ்ந்தைன்னா
ஆ ஆ ஆமா ஆமா செரி காயோ எல்லா ஆற்ட்டு அதுக்கப்றோ நா வந்து பத்துக்கிறே கொழந்த கூட அது வரைக்கு நா வெளியவே படுத்துக்கிறே அப்டின்னு ட்டு கொழந்த கூட படுக்கவே இல்ல
கொழ்ந்த கூட படுக்கவே முட்லயே நம்ளால அப்டின்
அம்மா அப்பா அந்த மாதிர் பண்ணி விட்டுட்டாங்க அது
பாப்பா அவர்கிட்டக் போலியா
பா அ ஹா இவ கொழந்த போனா இவுரு போகல கொழந்தகிட்ட எனக்கு வேண்டா
வந்தாலு வேணான்ட்டாரு போல
ஆமா அந்த டைம்ல அதுக்கு மூஞ்சி ஒரு மாரி ஆய்டுச்சி என்னடா
ஆமா தூக்கி எரிறா போல அப்போ அவுங்களுக்கு என்ன கார்ணோ தெரியு அவுங்க நல்லதுக்குதா நாம பண்றோ
ம் ம்
ப்பா வெயிலு முடியில எல்லா இருக்கு இங்க கொஞ்சோ கூட அந்த இது மழ வராப் பெறவு மழையு வர காணோ பயங்கர வெயிலா‌‌ இருக்கு இங்க அங்கயு வெயிலு அப்பிடிதானா ரொம்போ வெயில் அடிக்குதா இல்ல இப் கொஞ்சோ பரவால்லயா அலோ